ல்லுங்க
அ சகோதரி இன்னைக்கி நா என்னோட குடும்பத்துல உள்ள வ நம்ம எழுடவங்களோட நேரத்தை எப்டி செலவிடுறது உறவுகள எப் அப்டி சமநையில பேணுவது இது மாதிரியான விஷயங்க ந அவங்களோட கலந்துரை ஆட பேசலாமா
தாராளமா பேசலா இப்ப நீங்க இத பத்தி பேசுறதுனால என்னோட குடும்பத்தோடைய நா அப்டின்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே
ஆமா நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலுமே நமக்கு உறவுகள் தானே அடித்தள நம்ம உலகத்துல இருக்கட்டு நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டு இல்ல சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டி இல்ல நம்மளோட குழந்தை கணவர் இந்த மாதிரி எல்லா உறவுகளையு நமக்குள்ள எந்த விரிசலு வந்துடாம ஒத்துமையோடைய க்ழ்சிசோடே வாழணு மகிழ்ச்சியா இருந்தான வாழ்வுதா நம்மள நல்ல மனநிலையிலயையு ஒரு செழிப்பான நிலைக்கும் கொண்டு போகும்னு நெனைக்கிறே அத நம்ம சரிவர்ப பேணணும்னா முக்கியமான விஷயம் என்ன உறவுகள்ல வந்து நம்ம முதலும் வெளிபடை தன்மை இருக்கணும்னு நெனைக்கே அது உண்மதானே
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நம்ம ந நம்ம வீட்டுல வந்து ஒருத்தருக்கொருவர் ஒரு வெளிப்படையா நம்ம பேசிட்டோ அப்டின்னா ஒரு எந்த ஒரு மனஸ்தாபங்களும் வராது அப்டின்னு நா நெனைக்கிறே இப்போ ஒரு வெளிப்படையா பேசுறதுனால மன வருத்தோ ஏற்பட்டாலு கொஞ்ச நேரத் த்துல அது சரியயிடு ஏன்னா அவங்க நம்ம கிட்ட நேரடியா நேரடிய எல்லாத்தையு நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க அப்டின்ற மாரி ஒரு ஒரு ஒரு நம்பிக்கைய ஒரு மிகந்த ஒரு இதா இருக்கு அப்டின்னு நா நெனைக்கிறே
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க நம்ம அவங்க செய்யற செயல்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயோ நமக்கு புடிக்கலனாலோ அவங்கள்ட்ட வந்து நம்ம மனசு புடிக்கலங்கிறத காமிச்சுோமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நெனைப்போ ஆனா வந்து அது நமளோட செயல்லல அது அவளுக்கு காமிச்சு குடுத்துரு அப்டிங்கும் போது மன வருத்தம் தா அது வீட்டுல உள்ளவங்க ஒரு செயல் பண்ணும் போது நமக்கு புடிக்கலனா அத மொதல்ல நீங்க இது பண்றது புடிக்கல ஆனா உங்களுக்காக நா ஏக்குறே சொல்லிட்டு கூட செய்யலா அடிப்படியா பாத்தீங்கன்னா ந எத செய்யறதுனாலு நம்ம ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட சில அந்தரங்கங்கள் சுய விருப்பங்கள் இருக்கலா அதையு தாண்டி உறவுகளுக்கான வரைமுறைையன்னு பாக்க போது நம்ம உதாரணமா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் இல்ல நம்ம ஒரு பொருள் வாங்குறவங்க போது நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள்ட அத நம்ம சொல்லிட்டு செஞ்சோம்னா நம்ம மறைக்கணுங்கிற ஒரு தயக்கமோ ஒரு தேவையற்ற ஒரு அசோகரியம் ஏற்படாதுதானே நம்ம ஒரு எடத்துக்கு சொல்லாம போயிடுறோ திடீர்னு அவங்கள நம்ம பாக்குறோங்கும் போது அங்க ஒரு மன வருத்த தா ஏற்படு என்ன உள்ள சின்ன சின்ன விஷயங்க மறைக்காம வெளிப்படையா நா போய் வர இடோ நம்ம வாங்குற பொருட்களை சொல்லலாம்னு நெனைக்கிறே அது சரியா
மிகவும் சரியா சொல்லிருக்கீங்க இப்ப பாத்தோ அப்டின்னாக்கா நம்ம வந்து ஒவ்வொருத்தருர்கிட்டையு ஒரு எல்லா விஷயங்களையு நம்ம வெளிப்படையா இருக்கணு அப்டின்றது எல்லாராலயு கண்டிப்பா முடியாது ஏன்னா நமக்குள்ள நமக்குன்னு ஒரு ஒரு தனிமை ஒரு ஒரு ஒவ்வொரு மனிதனு க்கும் வேணு அப்டின்னு நெனைக்கிறே எப்டி சொ ஒரு பிரவேசியா நம்ம இருக்கணு அப்டிங்கும்பொழுது நம்ம எல்லாத்தையு வெளிப்படையா நம்ம சொல்ல முடியது பட் ஆனா இந்த மாரி விஷயங்கள ஆ எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேசினாலும் நம்மளுடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்டிங்கறதும் என்னோட் டைய ஒரு ஒரு முக்கியமான கருத்து இப்போ ஒரு சில இடங்களுக்கு இப்ப நம்ம முக்கியமான நம்ம போகக்கூடிய இடங்கள போய் சொல்ட்டு போறதுல தப்பு இல்ல அதே மாரி ஏதாவது பொருட்கள் வாங்குறோ அப்டிங்கும் பொழுது அத நம்ம வீட்ல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு அத சந்தோஷமா நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்துறதுலயு தவறு இல்ல அப்டின்னு நா நெனைக்கிறே
சரியா சொன்னீங்க அடுத்ததா பாத்தீன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவாவது நம்ம முன்னோர்கள்ல்லாம் சொல்லுவாங்க மூன்று வேளை உணவுமே வீட்டுல ஒருத்த வரலனாலும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காத்திருந்து அஹ் அண்ணன் வரட்டும் தம்பி வரட்டு இல்ல அப்பா வரட்டு அக்கா வரட்டு அவங்களுக் காக நம்ப வெயிட் பண்ணி சாப்பிடுவோம்னு சொல்லி அந்த காலத்துல சாப்ட்டாங்க ஆனா இன்றைய கால சூழ்நிலை நம்ம கல்வியை நோக் க்கி வேலைய நோக்கி பொருளாதாரத்த நோக்கி நம்ப ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால குடும்பத்தோட எல்லாரு ஒன்னா உக்காந்து சாப்டுறதுங்கறதே ரொம்ப அரிதாயிட்டு நம்ம என்னதா அவசர வேல மதிய வேலைகள்ல கூட நமக்கு அவசர அவசர் அப்பறமா ஒரு இடத்துக்கு போ வேண்டிய கட்டாயம் அவசரம் இருக்கும் ஆனா நம்ம இந்த இரவு உணவ பெரும்பாலு குடும்பத்தோட சேர்ந்து உக்காந்து நாம சாப்பிடலா அப்டி இருக்கும் போது நம்ம அனைவரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடும் போது நம் ப்போ ஒரு மனசு விட்டு நம்மளுக்கு பொழுதுல நம்ப வாழ்க்கையில விஷயங்கள் நம்ப சந்தித் மனிதர்கள் நம்ப இல்லன்னா வாழ்க்கையில நடந்த ஏதாவது து எதிர்பாராத இத பத்தில்லா உக் உக்காந்து ஒரு குடும்பத்துல இருக்க அத்தன பேரு ஒன்னா அமர்ந்து து சாப்பிடலா அந்த நேரங்கள்ல பெரும்பாலு தொலைக்காட்சிய கூட நம்ப ஆஃப் பண்ணில்லா ஏனா நம்ப எல்லாரு என்ன பண்றோனா ஒன்னா உக்காந்து சாப்டறங்குற பேருல வருசலா உக்காந்தர்றோ ஆனா அத்தனையோட பார்வையுமே வந்து என்னனா டிவி மேல தா இருக்கு தொலைக்காட்சிய பாத்துகிட்டு நம்ப தட்ல இருக்ற உணவ கூட எடுத்து பாத்து வாயில வைக்கிற அப்ற அந்த டி வி ய பாக்கலயே வச்சுட்ருக்கு அப்டி இல்லாம டி வி ய ஆஃப் பண்ணிட் து அனைவரும் ஒரு வட்டமா உக் உக்காந்து சிரிச் ச்சி பேசி ஒவ்வொருத் த்தரருக்கான உணர்வையு நம்ப எடுத்து குடுத்து பரிமாறி மகி மகிழ்ச்சியா சாப்புல்லான் நெனைக்கறே என்ன சொல்றிங்க
ஆமா நீங்க சொல்றது பாத்திங்கனா இப்ப நூத்துக்கு நூறு உண்மையானா ச ஒரு விஷயத்த நீங்க சொல்லிருக்கிங்கன் ஒரு நம்ம வந்து அந்த காலத்துல அப்பிடின் பாத்திங்கனா இப்ப வீட்ல எல்லாரு வந்ததுக்கப்றந்தா நம்ம அந்த சாப்படையே உக்காருவாங்க ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைகள் சொல்ற மாதிரி நம்ம வந்து வேலைக்கு ஓடறாங்க சோ போற நேரத்துல ஏதோ யாராரு கெளம்பறமோ அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ச சாப்டுட்டு ஓடறோ அப்டினு சொல்லி ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையில தா நம்ம இருக்கறோ இருந்தாலும் அந்த இரவு நேர சாப்பாட்டயாது எப்படியாருந்தாலு இரவு நேரம் ங்கள்ல குடும்பத்துல எல்லாரு வீட்டுக்கு வந்துருவாங்க சோ அந்த அந்த ஒரு வேளை உணவாவது நம்ம குடும்பத்தோட சேர்ந்து உக்காந்து சாப்புடறோ அப்படிங்கிம் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையும் ஏற்படுத்து நம்ம கு குடும்பத்துல உள்ள எல்லாருக்கு அப்டின் நா நெனைக்கிறே இப்போ ரெண்டாது பாத்தீங்க அப்டினாக்கா சொல்லுங்க
ஹலோ சொல்லுங்க
ஆ இப்ப பாத்தோ அப்டினாக்கா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்ம குடும்பத்துல வந்து நம்ம நேரத்த நம்ம செலவிடறோ அப்டின்றது அப்படிங்கறத வ வச்சுதா நம்ம குடும்பத்துல நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையா ஒரு மன மன வருத்தமில்லாம இருக்க முடியு அப்படிங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணமா இருக்கு அப்டின் நெனைக்கிறோ நமக்கு வந்து வெளில போயி வேலை செஞ்சு ஆ வேல செய்யிறது வருமானம்ங்கறது ஒரு வகையில தேவ அப்படின்ற நம் குடும்பத்தொடைய மன நிம்மதி சந்தோஷம் நம்மளுடைய மன நிம்மதி சந்தோஷம் அப்டிங்கறது வெளில போய் தேடறத விட நம்ம குடும்பத்துல அதிக நேரத்த செலவிடறதனால கெடைக்கு அப்படினு நா என்னுடைய விருப்பம் என்னுடைய கருத்து
சரியா சொன்னிங்க உறவுகளுக்குள்ள மரியாதைங்றது ரொம்ப அவசியமா இருக்கு நம்மளோட கணவர் தான நம்மளோட மனைவி தான நம்ம பிள்ளை தான நம்ம அப்பா தானனு சில நேரங்கள்ல என்னன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு சில நேரங்கள்ல மரியாதையை குறைச்சிடும் போது அது எப்படி இருந்தாலு உறவுகள்ல சின்ன ஒரு மனக்கசப்பு பிணக்கத்த ஏற்படுத்தறது எந்த உறவாக இருந்தாலும் சரி ஆ அவர்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் குடுக் இருக்கணுங்கறது என்னோட ஒரு கருத்து இது சரின்னு நெனைக்கிறிங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இப்ப பாத்தோ அப்டினாக்கா நம்ம கணவர் மனைவியா இருந்தாலும் மரியாதை குடுத்து பேசுறதுனால நம்மளுடைய பிள்ளைகளு சரி நம்ம வீட்டுக்கு வர்ற கெழந்தைகளு சரி பெரியவங்களுடைய பேச்சைய பாத்து ஓ வாங்க போங்க என்று பேசும் பொழுது அவங்களுக் ம் ஒரு அந்த ஒரு மரியாதை இப்படிதா இருக்கணு அப்படின்ற ஒரு மரியாதை தன்மை அவங்களுக்குள்ளேயே தானால வளரனு அப்டிங்கறது மிக தெளிவா நீங்க சொல்லிருக்கிங்க ஆமா அப்படிதா இருக்கணுங்றது என்னுடைய கருத்து இப்ப கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அவங்களுக்கு மரியாத குடுக்கறது மூலியமா நம்மளுடைய குழந்தைகளும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க கூடிய ஒரு நிலைமைக்கு வராங்க வருவாங்க அப்படிங்கிறது எனது ஆணித்தனமான ஒரு உண்மை
ஆமா சரியா சொல்லிருக்கிங்க அடுத்த கட்டமா பாத்திங்கனா நம்ம வாழ்க்கையோட முக்கியமான அதது நம்ம தனிப்பட்ட விருப்பங்கறது தாண்டி நம்ம குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளோ ஒரு முக்கியமான முடிவுகள் அதாவது ஒரு திருமணம் இல்ல ஒரு பிறந்தநாள் விழா இல்ல ஒரு காதணி விழா அப்டி இல்லனா நம்ம ஒரு இடம் வாங்குதல் இல்ல புதுசா ஒரு வீடு கட்றோ இந்த மாதிரி வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்கள் தொடர்பான முடிவுகள தனித்து நம்மளே எடுக்காம குடும்பத்துல உள்ளவங்க அனைவரும் அமர்ந்து ஒன்றாக பேசி அவரவர் விருப்பத்த கேட்டு கலந்தாலோசித் து அப்புடி ஒரு முடிவு எடுத் னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பங்கள் இருக்கும் நேரங்கள் அவருக்கு ஒத்து வரும் இதுல வந்து குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து முடிவெடுக்கறிறது சரியா இல்ல தனிப்பட்ட முறையில எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா
அ இப்ப நீங்க கேட்டது மிக சரியான கேள்வி அதாவது பாத்தோம் அப்டின்னாக்கா இப்ப குடும்பத்துல எந்த ஒரு நல்லதோ ஒரு நல்ல விஷியே செய்றோ அப்டிங்கும் பொழுது குடும்பத்துல உள்ள உறவினர்களுடைய இதா அப்பா அம்மா மாமனார் மாமியார் அல்லது கணவன் இவுங்க குள்ள உக்காந்து நம்ம உக்காந்து ஒரு தேநீர் அருந்தி கொண்டோ அது மாத்ரி உக்காந்து இந்த ஒரு முடிவுகள நம்ம எடுக்கு பொழுது மிகவு அத நல்ல மொறையில செயல்படுவதற்கு குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல சூழ்நிலைய ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கு அப்டின்றது என்னுடைய கருத்து
ஆமா அடுத்ததா நம்ம செய்யிற செலவுகள் நம்மளோட வருமான அது வந்து நம்மளோட கொழந்தைங்களுக்கு தெரியறது ரொம்ப அவசியோ நெனைக்கிறே ஒரு சிலர் ஒரு சில வேலைகள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளோட கஷ்டோ நம்ம கொழந்தைங்களுக்கு தெரிய கூடாதுன்னு சொல்லிட்டு விருப்பப்பட்ட பொருட்கள வாங்கி குடுக்குறது ஆசைப்பட்டத ஒடனே செய்யறதுன் செஞ்சடுறாங்க அத நா தவறுன்னு சொல்லல ஆனா அப்டி வளரும் போது நம்ம குழந்தைங்க என்ன பண்ணடுறாங்கன்னா குடும்ப சூழல் புரியாம வறுமை புரியாம அந்த ஒரு கா இல்ல நம்மளோட பணம் தான் இருந்தாலும் அந்த பணத்துக்கு மதிப்பு குடுத்து செலவு செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம தவறா வழிநடத்தப்படுவாங்க அதனால கொழந்தைங்களுக்கு நம்மளோட குடும்ப நம்மளோட மாத வருமான எவ்வளவு இதுல என்னென்னதுக்கு நம்ம செலவு பண்றோங்கறத கொழந்தைங்களுக்கு புரிய வச்சு செலவு பண்றது தப்புலதான
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு நல்ல விஷியத்த இப்ப நீங்க இருக்கீங்க இப்ப ஒரு கொழந்தைக்கி ஒரு வீட்டுல ஒரு அப்பா அம்மானுடைய கஷ்ட கண்டிப்பா கொழந்தைக்கு தெரியிணு நம்மளுடைய கஷ்டங்கள் தெரிஞ்சாதா கொழந்தைகளு நல்ல முறையில வளருவாங்க அப்டி இருக்கு பொழுது பாத்தீங்க அப்டின்னா நம்ம ஒரு பொருள வாங்குறாங்க அப்டிங்கும் பொழுது அந்த பொருளுக்கான பணம் நம்ம அப்பா அம்மா எங்க இருந்து செலவு பண்றாங்க எப்டி அவுங்குளுக்கு வருமானம் வருது அப்டின்ற நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்த கெழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் அப்டி வளர்த்ததா கெழந்தைகளுட இப்ப பாக்குறதெல்லா கேட்கவு மாட்டாங்க வாங்கி பொருட்கள வீணடிக்கவு மாட்டாங்க அப்டிங்கறது உங்க சரியா நீங்க சொல்லிருக்கீங்க
ஆமா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர்களுக்கு ஒரு மதிப்புளிக்கணு நம்புளோட கருத்துக்கள் வேற மாத்ரியா இந்த கால அது கருத்துக்கள்ல இருக்கலா நம்மளோட வீட்டுல இருக்க வயதானவங்களுக்கு கருத்துக்கள் வேற மாரி இருக்கலா அதனால அவுங்களோட கருத்து ஏதாவுது சொல்லு போது நமக்கு அவுங்களுக்கு இது தெரியாது அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலம் புரியாது இந்த மாதிரி வார்த்தைகளை நாமும் பெரியவர்கள் நம்மளை மட்ட தட்டி பேசுறது இல்லாம அவர் அவர் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து ரெண்டுல எது சிறந்ததோ இல்ல ரெண்டையு நம்ம இருவர் மனதுக்கு கோனாம என்ன பண்ண முடியுமோ அத நம்ம செய்யலாம்னு நா நெனைக்கிற
ஆமா இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தா ஒவ்வொரு ஒருத்தர் பக்கத்திலேயே முடிவ எடுக்காம பெரியவர்களுக்கு மதிப்பு குடுத்து நம்மளுடைய முடிவையு சொல்லி அதா நா முதல் சொன்னது மாரி ஒரு விஷியத்த நம்ம தேர்ந்தெடுக்கறோ இல்ல ஒரு விஷியத்த நம்ம செயல்படுத்த போறோ அப்டின்னாக்கா நம்ம உக்காந்து குடும்பத்துல உள்ளவர்களோட உட்காந்து ஒரு ஒரு மணி நேரமோ அர மண் நேரமோ செலவிட்டு இத செய்தால சரியாக இருக்குமா என்று பேசி அவங்க குடுக்கக்க கூடிய முடிவுகளும் நம்ம குடுக்கக்கூடிய முடிவுகளையும் எடுத்து எது சரியாக செயல்படுத்த முடியும்ன்ற ஒரு தெளிவான ஒரு வழி பெறக்கு அப்டிங்கறது உண்மையான விஷ்யோ
ஆமா நம்ம இருவரும் வந்து இப்ப பேசிருக்க விஷயங்கள்லா நம்ம குடும்ப உறவுகள மேலும் மேம்படுத்துறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அடுத்ததா பாத்தீனா இறுதியா நா என்ன சொல்ல விரும்பற அவ்வப்போது குடும்பத்தினரோட ஒரு அஹ் சினிமா பாக்குறது இல்ல பொது இடங்கள் இல்ல பொழுதுபோக்கு தலங்கள் சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு குடும்பத்தோட நம்ம வெளியில போயிட்டு வர்றது ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுங்கிற அந்த அந்த வெறுமையில இருந்து ஒரு மகிழ்ச்சிய உண்டாக்கும் ஒற்றுமையா பொது இடங்களுக்கு செல்லும் போது மகிழ்ச்சியு உறவுகளோட வலிமையு மேன்மேலும் அதிகரிக்குன்னு நா நெனைக்கிறே இதெல்லா நம்ம கடை
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீ சொல்ற விஷயங்கள் அனைத்துமே மிக சிறந்தான சிறந்த செயல்பாடுகளை சொல்லியிருக்கீங்க என்னுடைய வாழ்க்கையிலையு நா அத கடைபிடிப்பே நன்றி
நன்றி